ஹலோ
ஆ மேம் சொல்லுங்க ஆ மேம் சொல்லுங்க ஆ நல்லாருக்குறே சொல்லுங்க ஆ சொல்லுங்க கேக்குது சொல்லு ஆ சாப்டாச்சு சாப்டாச்சு
சேரி சேரி அதா சும்மா கால் பண்ண நல்லா இருக்கீலா ஏதோ கேட்டா திரும்ப நைட்டே பேசலாமேன்னுட்டு பேசலா
ஆ இல்ல நீங்க வந்து இதுல கால்ல வந்திருக்கீங்களே அதா நெனைச்சே நானு
ஆமா அதுலதா பேசுறே மேடம் அது பேச முல்ல எதா கால் பண்றே
இல்லல்ல ஒன்னும் பிரச்சன இல்ல பேசுங்க ஆ ஒன்னும் பிரச்சன இல்ல பேசுங்க
சேரி சேரி என்ன வெயில் அதிகமா இருக்கா எங்க வீட்ல இருக்கீங்களா வெளியில இருக்கீங்களா
நல்லா மழ பெய்யுது சரியான மழ நா வீட்லதா இருக்கே இங்க பயங்கர மழ
மழயா இங்க வெயில் அப்பா தாங்க முடில்ல நாங்க இப்பதா கடத்தெரு போயிட்டு வரோ ஒரே வெயில்லு எந்த எந்த சைடு இப்ப மழ பெய்துங்க
மழ வந்து நாகர்கோயில் சென்னை கன்னியாக்குமரி கன்னியாகுமரி நாகர்கோயில் நாகர்கோயில் ஆமா சரியான மழ நலம்
இங்க மழ வர மாரியே இல்ல மர காத்து செம்மையான காத்து ஆனா வெயில் நல்லா வெயிலா இருக்கு
ஆன்லைன் ஷாப்பிங் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கே நா சும்மா ஒக்காந்து ஆன்லைன் நீ நீங்க ஏதாது ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றீங்களா
பர்ச்சேஸ்சா எதுவு பண்ல மேடம் இனிமேதா பாக்கணு இன்னு டைம் இல்லனு போய் பாக்காம இருக்கோ
எதாவது அந்த ஆன்லைன்ல சும்மா நா வந்து இதெல்லா பாத்துட்ருந்தே சாரீஸ் எல்லா பாத்துட்டு இருந்தே அதுலதா ஒவ்வொரு த்தரு ஒவ்வொரு மாதிரி போட்ருந்தாங்க ஒரே சாரீக்கே நெறைய ரேட்டு போட்ருந்தாங்களா ஒருத்தவுங்க வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்ருக்காங்க இன்னொருத்தவுங்க அதே ஸ் சாரீக்கு வந்து டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் போட்ருக்காங்க அததா பாத்துட்டுருந்தே என்னடா இது ஏ இவ்ளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்டினு அந்த குவாலிட்டி அப்பறமா வந்து இந்த மாடல் அதெல்லா டிஃப்ரெண்டா
மாடலெல்லா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு மேடம் நீங்க சொன்ன மாரி ரேட்டு நம்ப முல்ல சமிட் ஆ நல்லா இருக்கு நானே பாப்பே பாப்பாக்கு பா பாக்கு
ஆ கையில தொட்டு பாக்குபோதா நமக்கு கது நல்லா இருக்கா இல்லையா தெரியு அந்த கிளாத்து
ஆமா ஆமா
வந்து போட்டோல பாக்குறதுக்கு எல்லா ஒரே மாரிதா இருக்குமா
ஒரே மாரிக்கு நம்ப கையில இருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக் கு ஆனாலு அது சூப்பரா இருக்கு எதுவு
ஆ கரெக்ட் லைட்டிங்ஸ் அதா அந்த லைட் டிங்ஸ்சு அவுங்க போட்டோ எடுக்குற விதோ அதுல வந்து நார்மலா நம்மளே அப்டித்தானே நம்மளே வந்து நார்மலா நம்மள பா க்கறதுக்கு போட்டோல பாக்குறதுக்கு நெறைய வித்தியாசொ இருக்குல அதுல வந்து இன்னுமே ரொம்ப அழகா தெரியு
ம்
அதலா இருக்கதானே செய்து இப்ப வேற நெறைய மெத்தட்ல போ
ஆ அதுப் பாக்க ஆசையா இருக்ல மேடம் பாக்கறதுகே எனக்கே இந்த சாரீஸ்லாம் பாக் இப்ப பாக்க ரொம்ப ஆசையாருக்கு சூப்பராருக்கு சூப்பராருக்கேனு பாத்துட்டேருக்
ஆனா எடுக்கவு தோணாது நம்ம கைல பாத்து எடுத்தாதா திருப்தியா இருக்கு
ஆ கரெக்ட்டு ஆனா நல்லா நெறைய மாடல்ஸ் இருக்கு நல்லாதா இருக்கு நெறைய விஷ்யங்கள் அது நம்ம எல்லா அது ட்ரெண்டிங் என்ன இருக்கு இப்ப புது மாடலு நே அதெல்லா நம்ம இப்ப பாத்து வச்சுக்கலா ஆன்லைன்ல பாக்கறனால
சேரி சேரி ஆமாமா ஒரு ஐடியா கெடைக்கு நம்ம சாரீ எடுக்க போடு போது இதலா பாத்துட்டுப்போனா ஒரு ஐடியா கெடைக்கு
ஆனா ஒன்டத் தெரியுமா நம்ம இங்கியே இதெல்லாம் பாத்துட்டு போவோமா கடைல போகும்போது இதுக்கு அதுக்கு ம்பந்தமே இல்லதா மார்ருக்கு
ஆமா ஆமா உண்மதா ஆனா அந்த மாரி மாடலா இருக்காது ம் சொல்லுங்க உண்மதா ஆனா அந்த மாரி மாடல் நென்ச்சிட்டே போவோ அந்த மாடல் கெடைக்காது
ஆ அது இருக்காது நம்மோ நமக்கு வந்து இங்கியே ஒரு கலர் செட்டாயிரு மனசுல ஓகே இந்த கலர்தா எடுக்குன் நென்ச்ட்டு அங்கப் போய் பாத்தோ கரெக்ட்டா அந்த கலர் மட்டு இருக்காது மீதி எல்லா இருக்கு ஒன்னும் அதுக்கப் ப்றோ வந்து என்ன சொல்றது நம்ம நம்ம யோசிப்போ அந்த டிசைன்ருக்காது அப்றோ அது கட ஃபுல்லா தேடிட்டு லாஸ்ட்ல ஒன்னு எடுக்காம வறது அதே ஒரு ஒரு எண்ணுமே இல்லம் மோ ஒரு ஐடியாவே இல்லாம கடைக் போய்ருந்தோனா கூட ஏதாவ்து எடுத்துட்டு வந்துருவோ இங்க நூறு எடத்த பாத்து வச்சுட்டு அங்க போறதுனால அங்க ஒன்னு எடுக்கறது கெடையாது
அதலா உண்மதா சே அதே மாரி யாரா யாரு யாராது சாரீ கட்டிருந்தா அது நல்லாருக்குமான் நமக்கு தோணு நமக்கு அந்த மாரி சமயத்துல அமையாது நமக்கு பிடிக்காது அது என்னமா நா மோஸ்லி யாரா எடுத்து குடுத்தா ஒ ஒரு கட்டிப்பே ஏனா ஒருன் அ மத்தவங்க எடுக்கு எங்கம்மாவே எடுத்து குடுக் சொல்லிருந்த நம்ம செலக்ட் பண்ற அவுங்க எடுத்து குடுத்தா ஓரளவு நல்லாருக் கு ஏனா அவுங்குள்க்கு அவுங்குளு எனக்கு அது புடிக்கு நம்ம ஊர அந்த மாதிரி எடுத்திருக்க மாட்டோ அ அவுங்கள அவுங்க ஓரளவு கரட்டா எடுப் ப்பாங்க ரொம்போ டார்க்கா இல்லாம லைட் கலராவு இருப்பாங்க
ஒரு மாரி எங்கம்மா மாடலா எடுப்பாங்க ஏ நாங்கூட அந்த மாரி செலக்ட் பண்ண மாட்ட எனக்கு ரொம் குடும்ப வந்து நா எடுக்கரத மத்தவங்க எடுத்து குடுத்தா எனக்கு போட்டுக்க ரொம்ப பு புடிக்கு
ஆ அதுக்குலா நா வந்து என்னத் தெரிமா சுத்திட்டே நெடப்பே ஒன்னு எடுக்க மாட் ஏனா எ ஹஸ்பண்ட் வந்து செலக்ட் பண்ணிருவாரு நா அவரு என்ன சொல்வாரு ஒனக் புடிச்சதல்லா ஒரு நாலந்து வென்னா எடுத்து வையி அதுல நா எதா செலக்ட் பண்ண அப்டின்னு அப்பறம நா எடுத்து வச் ட்டா அதுல அவர் எதா சொல்லுவாரா அதா எடுத்துட்டு வருவே
ஆ நல்லாருக்க மார்தா இருக்கு நம்ம செலக்ட் நம்ம செலக்ட் பண்ணண மத்தச் செலக் பண்ணி குடுத் த்தா அது ஒரு நல்லாருக்கு உங்குளுக்கு என்னா சொல்றீங்க அது எனக்கு அதுவு அந்த கான்செப்ட் புடிக்கு நேத்துலா சாரியே கெட்ட கடுப்பாருக்கு ஏக் நெனைக் க்கிறந் தவர க ச சா இந்த வெயில்ல முடியவே மாட்டது சாரீல
ஏய் இங்க நல்ல சிலுசிலு குளு குளு குளு நா வந்து கடலுக்கு பக்கத்ல இருக்றோ நாங்க ஆக்சுலி இது எங்ளுக்கு வந்து ஆ ஆமா கடல் வந்து எனக்கு இப்ப இங்க இந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்குள்ளதா இருக்கு ஒன் கிலோமீட்டர் இப்ப நா வந்து இங்க அ இருக்கிற பில்டிங்ல இந்து மொட் ட்டமாடிலர்ந்து பாத்தனா எனக் கடல் தெரியு ம்
அப்ப ஆ ஓகே அன் நல்ல கிளைமேட்ல இருக்கீங்க செம்மையாருக்கு ஃபோட்டோ இருந்தா அனிப்புடுங்மா எதாவ் கெடச்சா
க்கா கடல் வந்து கலர்ல்லா நல்லா சேஞ்ச் ஆக பாத்தருக்கீங்களா இப்ப இங்க மழ டைம்ல அது கலர் வந்து வேற மாரி இருக்கு இதே வெயில் டைம்ல வேற மாரி கலராகு அதுக்கு பிறகு வந்து ரொம் ரொம்ப நல்ல வெயில் அடிக்கும் போது கலர் சேஞ்ச் ஆகு
அது நல்லா இருக்கும் பாக்றது நல்லா இருக்கு பாத்துட்டே இருந்தா நல்லா இருக்கும்
ஆமா அதனாலதா பாத் தக்கான நல்லா கலர் சேஞ்ச் ஆகு
ம் ஓகே
காத்து நல்லா வரு அதுகப்றோ உள்ள அந்த உப்பு காத்துல அது அந்த உப்பு காத் து நெறய நம்ம இது பண்றனால தைராய்டு வேற கம்மியாகுமா அது எந்த அளவுக்குன்னு தெர்ல ஆனா அது நல்லதுன்றாங்கே
அப்டியா பரவால்லயே
உப்பு காத்துல நெறய இருக்கும்போது இந்த தைராய்டு நமக்கு இருந்தா கூட கம்மியாகுமா ஆ சென்னைஒயே எனக்கு ஆக்சுவலி இல என க்கு நா இங்க இருந்தப்ப இல்ல இல்ல நா இங்க இருந்தப்ப வந்து எனக்கு கம்மியான மாரிதா இருந்துச்சு ஆனா நா சென்னை வந்தப்ப எனக்கு தைராய்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு மறுபடியு இங்க வந்தப்ப டவுன் ஆயிருக்கு ஆனா எனக்கு அத டவுட் டா தா இருந்துட்சு அது உண்மையா பொய்யானு தெர்ல ஆனா அந்த கடல் காத்து நல்லதுனுதா சொல்றாங்க
தனால் ஆனா ஒரு அந்த உங்களுக்கு அந்த இடம் மாறி இடம் வந்து ஒரு சாக சூழ்நில மாற்னாலே ஒரு மனசு நல்லாதா இரு அமா சத்த திராஸ் ஆ நா என புடிச்சப்றோ எனா ட்ராஃபிக்கா இருக் கிறனாலதா இப்ப ஃப்ரீயான நேரத்ல மொட்ட மாடில உட்காந்தே வச்சுங்களே பத்து நிமிஷ பிரேக் க்கு போட்டா நல்லா இருக்கு அந்த மாதிரிதா உங்களுக்கு கொஞ்சோ சே ச்சா சேன்ஜ் மா அத்னால மனசுல ஒரு பாசிட்டிவ் மாறுது
ப்ச் உண்ம அதுதா அதினோ உண்மதா நம்ம வந்து ம்
ஒரே எடத்துல இருந்துட்டு சேஞ்சு பண்ணுபோது மனசு ஒரு சந்தோஷம்தான
ப்ச் அது உண்மதா
மனசு சந்தோஷமா இருந்தாலே எல்லாமே நல்லா இருக்கும் போல கை கால் ஒடம்பு
ஆ இப்ப சென்னைய பாத்தீங்களா அழகா த்ல ஒரு வார்த்த அது என்னவோ வாஸ் தவந்தா மனசு மட்டு கரெக்டா இருந்தாலே மீதி எல்லா தானா ஒழுங்காகும்
ஆமா
மத்ததெல்லாம் நமக்கு வந்து ஈஸியாவும் தோணு பெருசா தோணாது மனசு ஹாப்பியா இருக்குபோது ஏதாவது ப்ரச்சன இருந்தா கூட ஆ செரி பாத்துக்கலாம் அப்டின்ட்டுக்கு மனசு டல்லாயிட்டு ன்னா சின்ன ப்ரச்சனயே நமக்கு பெரிய தலவலியாருக்கு
ஆமா ஆமா யாரா டிஸ்டர்ப பண்ணிட்டா அவ்ளோதா மேடம் கஷ்டப்பட்டு நானே சமத்து இன்னக்கி சாமி கும்ப்டுவே காலைல வெள்ளி கிழமன்னு அவே நூல் புடிச்ச மாரி ருந்து சாமி கும்ப்ட்டுட்டு டக்குனு களம்பி வந்துருவா சமயத்துல பசங்க டென்ஷனாகிவுட் ட்டு அதனால குறுக்க பூந்துட்டா நமக்கு ஒரே டென்ஷனாயிடுவா
இன்னக்கி காலைல எனக்கு என்னாச்சு எனக்கென்னனு மிக்சி வந்து கொஞ்சொ ப்ராப்ளம் ஆயிட்டு அதுகப்றோ காலைல எழுந் துட்டு கரக்டா சமைக்கிற நேரத்துக்கு செவன் தேர்டிக்கு எயிட் ஓ கிளாக் என்பொண்ணுக்கு போனோ செவன் தேர்ட்டிக்கு அத மிக்சில போடுற அரைக்க முடியல நீ அடிக்க மாட்டேங்து அது காலைல ஒரு மக்கார் பண்ணி காலைல கடுப்பேத்தி உட்ருச்சு சரி இனி என்ன பண்றது பொரியல்ல வந்துட்டு தேங்காவே போடாம சும்மானா வெரும் வெங்காய மட்டு போட்டு மிக்ஸ் பண்ணி என்னதயோ புரட்டி எடுத்து குட்த்தாச்சு பிள்ளைங்க ஈவினிங் வந்தாதா திட்டுவாங்க என்னம்மா கொழம்பு செஞ்சீங்கன்னு
ஆ ஆ மேடம் கஷ்டப்பட்டுதா செய்ற ஏதாது செய்ற டிஃபன கஷ்டப்பட்டு செய்யறோ என் பைய சாந்த்ரோ சாப்ட்ருவா பேக் பண்ணு போது வருவா பாருங்க என்ன செய்றேன்னு கே ப்ப்பா பாருங்க அப்டியே கொழப்பமாயிரு ஐயயோ இவனுக்கு தெரியாம தயிர் சாதமு மா ஏதாது வச்சிருப்போ டி பிடிக்கே பிடிக்காது எனக்கு காலலேல ல என்ன செய்னு யோசன பண்ண அப்பயே சமைச்சத ஏதாச்சு ஒன்னு வச்சு விட்டுருவ இவ பா்த்த பிறகு என டென்ஷன் ஆக்கி விட்டுருவான் ஆ பாக்காம ஸ்கூல் எத்துட்டுபோயிட்டா பாதி டென்ஷன் ஃப்ரீயா இருக்கு எதோ ஸ்கூல்லல சாப்ட்டுருவாப்ல
ம் பிள்ளைங்கட்ட
இந்த லஞ்சு பேக் பண்ணும் போது பாத்து டென்ஷன் ஆனா நம்மளும் டென்ஷன் ஆயி ஆனா ஒழுங்க வேல செய்யாம நமக்கு ஒரு மன ஒரு அது ஒரு கொறையா இருக்கு நம்ம சரியா கவனிக்கலையா புள்ளைய நம்ம ஒழுங்கா வேல செய்வ மாட்ரோ நானே நென்ச்சுப்பே
ஆமா அது நமக்கு அப்டிதா தோணு அதுவே வந்து சாயங்காலம் வரபோது டிஃபன் பாக்ஸ் காலியா வரும்போதுதா ஓகே திருப்தியா சாப்பட்டு இல்லன்னா என்ன சொல்றது திட்டிட்டே வருவா என் பைய என்னமா பண்ணீங்க நல்லாவே இல்ல மா அப்டின்னு
ஆ
இன்னிக்கு எப்டி வருனு தெரியல பாப்போ
அதே மாரி என் பைய காலேல டிபனு லஞ்சு ஏற்பாட் பண்ணு போது ஒரு குழப்போ பண்ணிட்டா வச்சு அமுக்கி அவன அனுப்பி உட்டுருக்கே நா ஈவினிங் வந்தா தா தெரியு
ஆ டெய்லி இது ஒரு டாஸ்க் நமக்கு காலேல ஒரு சமையல் சாய்ங்காலோ அவங்க வந்தானா
எனக்கு ஆ அதனால என்ன சமைக்கனோ கன்ஃபியூஸ் ஆயிட்டு மூள டென்ஷன் ஆவுது
அனால அதிகமா செய்யவு முட்ல அடுப்பு வந்து கிச்சன்லயு இருக்க முட்லயா அதிகமா நிக்க முட்லயே நம்ப ஓடம்பு பாக்க வேண்டியதா இருக்கு ஆ கொஞ்ச இப்ப சொல்லப்போனா ஹாஃப்னவர் ஒன் அவர்க்கு மேல நிக்க மு
ஆமாமா அது அங்க அப்டிதா சென்னை வெயில் கொளுத்திதா இருக்கு உம் இங்கே அந்த அளவுக்கு வெயில் இல்லிங்க நல்ல மழ ஆக்சுவலி எங்களுக்கு மே மாசமே மழ வந்த்ருக்கோணு கொஞ்ச லேட்டா வந்துருக்கு மழ இனிமே இங்க மழதா ஜூன் ஜூலை எல்லா ஃபுல்லா மழ இங்க பசங்கல்லா ஸ்கூலுக்கு வந்து ரெயின் கோட் போட்டு தா போவாங்க இங்கே
ஆ ஆ நல்ல க்ளைமேட்டு இருக்குமோ அப்பா அத சமய
ஆ க்ளைமேட் இங்க ஓகே பரவால்ல ஆ நைட் கரண்டே இல்லன்னா கூட தூங்கலா ஏன்னா மழ நல்ல மழ சில்னுதா இருக்கு
சேரிங்க நல்லா இருக்கு மேடம் உங்க உங்களுக்கு நல்லா கிளைமேட் தா இங்க எங்க தா வெயில தாங்க முடில எங்களுக்குதா ஓவர் வெயிலு இப்ப வெயில்லயே வர முட்ல அப்ப வந்து உழுந்தா போது அப்டினு இருந்ச்சு
ஆ வெயில் இருந்தா ரொம்ப வெயில் இருந்தா கடுப்பாதா இருக்கு என்ன செய்யறது ஒரு எதுமே ரொம்ப மழ பெஞ்சாலு நச நசன்ருக்கு ஆனா வெயில் வந்தாலு அத விட கடுப்பா இருக்
அது உள்ள வந்தா ஒ என் பொண்ணு சொல்லுது உள்ள வந்தால நெருப் பா இருக்கு வெளியிலேயே தேவலாம் போல இருக்கு சொல்லுது வீட்டுக்குள்ள வந்த அவ்ள ஹார்டா இருக்கா சொல்லுது என்னமா வெளில தா இது வெயிலா இருக்குன்னு உள்ள வந்தா உள்ள அப்டியே நெருப்பா காயுது வெளியிலயே நா உக்காந்துருப்பே சொல் உக்காந்துருக்காங்க
சேர் சேர் சேரி
மேடம் நீங்க ஃப்ரீயா இந்த போட்டோ சேஞ்சு ஆ கடல்ல மாத்த சொல்றீங்க இருந்தா அனுப்பிடுங்க
ஆ செரியா நா உங்க செஞ்சு பாக்கும்போது அனுப்பிவுடுறே
ஆ செரிச்சோ ஒரு போட்டோ பசங்க பாக்க ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே ம்